ஆ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ஆ வணக்கம் தோழி நலமா இருக்கறோ நீங்க நலமா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே தோழி
ம் ஆ சாப்டே தோழி நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சுங்க என்ன பண்ணிட்டிருக்கீங்க
பசங்களுக்கெல்லா சாப்பாடு குடுத்துட்டு உக்காந்துருக்கே தோழி சரிங்க தோழி ம்
காலயல இருந்து என்ன பண்ணீங்க தோழி இன்னைக்கு என்னன்ன நடந்துச்சு இன்னைக்கு எது சுவாரஸ்யமான விஷயம் எதுவு நடச்சுங்களா
இன்னைக்கு சுவாரஸ்யமான விஷய எல்லா எதுவு இல்ல தோழி இன்னைக்கு வீட்லதா இருந்த வெள்ளிக்கிழமை வீட் வீட்டு வேலைகள் அதிகமா இருந்துச்சி அந்த மாரி வீட்டு வேல பாத்துட்டே போச்சு தோழி இன்னைக்கு நேரம்
சரிங் தோழி குழந்தைகளை பள்ளிக்கூடம் அனுச்சி விட்டீங்களா இன்னைக்கு
இல்ல தோழி இன்னைக்கு லீவு
ஓ வெள்ளி கிழமதானே தோழி
இன்னைக்கு இல்ல அவுங்ளுக்கு அவங்ளுக்கு கொஞ்ச ஒடம்பு முடில அதனால அவுங்க விடுமுறை போட்டுக்கிட்டாங்க
அவங்க விடும் போது வாட்
ம் ஆமா
செரிங்க தோழி செரிங்க தோழி என்ன சமைச்சீங்க என்ன சாப்ட்டீங்க
இன்னக்கி நைட்டு கார கொழம்பு கார கொழம்பு தா தோழி சாப்ட்டோ
செரிங்க தோழி எதாது தலைப்பு இருக்குங்ளா தோழி பேசுறதுக்கு சொல்லுங்க தோழி
இப்ப ஒங்களுக்கு சாப் சாப்பாட பத்தி பேசலா எந்த சாப்பாடு ரொம்ப புடிக்கு அது வந்து எங்க சாப்டா புடிக்கு யாரு கூட சாப்டா புடிக்கு ம்
சொல்லிட்லாம் தாராளமா நெறைய சாப்பாடு இருக்கு தோழி ஏன்னா நா வந்து சாப்பாட்டு பிரியை ஆ முதல் பாத்தீங்கன்னா பிரியாணி பிரியாணி பாத் தீங்க அப்டின்னா ஏ கணவரோட சேந்து எங்க ஊர்ல ஒரு ஹோட்டல் இருக்கு அந்த ஹோட்டல்ல சாப்ட்டா எனக்கு ரொம்ப புடிக்கு ஏன்னா அங்க வந்து சுவையு சூப் நல்லா இருக்கு நாங்க முதல்ல இருந்தே பாத்தீங்க அப்டின்னா அந்த ஹோட்டல்ல அந்த பிரியாணி எங்க எப்ப போனாலும் அந்த ஹோட் டல்ல பிரியாணிதா நம்ம ஆடர் பண்ணோ முதல் முதல்ல ப்ரீபரன்ஸ் நா அதுக்கு தா குடுப்பே இரண்டாவது பாத்தீங்க அப்டின்னா பூரி பூரி எனக்கு ரொம்ப புடிக்கு ஆமா பூரி வந்து பாத்தீங்கன்னா ஏ தம்பியோட ஒக்காந்து சாப்ட்றதுக்கு எனக்கு ரொம்ப புடிக்கு ஏன்னா சின்ன வயசுல அம்மா அப்பா அப்பாதா வந்து பூரி எல்லா சுடுவாங்க பூரி சுடும் போது எனக்கு ரெண்டு தம்பிக்கு ரெண்டுன்னு சொல்லி கணக்கு வச்சி சுட்டு குடுப் பாங்க அப்போ எனக்கு வந்து அப்பா வந்து அதிகமா சுட்டு குடுத்தாங்கன்னா சண்ட போட்டுக்குவோ ரெண்டு பேரு என்னோட தட்டுல இருக்கிறத அவே எடுத்து சாப்ட்டுகுவா அதனால அந்த ஒரு விஷயத்துக்கு இரண்டாவது மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா பழைய சோறும் கருவாடும் இது எனக்கு ரொம்ப புடிக்கு இது வந்து பாத்தீங்க இது வந்து பாத்தீங்க அப்டின்னா இங்க அம்மா ஃபே குடும்பத்தோட சேந்து எங்க ஊர்ல பாத்தீங்க அப்டின்னா என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு நைட்டு தண்ணி ஊத்தி வச்சு அடுத்த நாள் காலேல கரச்சி எல்லாத்துக்கு ஒவ்வொரு டம்ளர் குடுப்பாங்க அதுக்கு பக்கத் இப்ப அதுக்கு கடிச்சிக்க என்ன குடுப்பாங்கன்னா கருவாடு மாங்கா வெங்காயம் அப்பற பச்ச மொளகா மோர் மொளகான்னு சொல்லுவாங்க இதெல்லாமே குடுப்பாங்க இந்த மூன்று உணவும் எனக்கு ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப பிடிச்ச உணவு மறக்க முடியாத உணவு குடும்பத்தோடு சேந்து சாப்ட்றதுல இது எனக்கு ஒரு தனி ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு உணவுன்னே வச்சுக்கோங்களே அந்த மாதிரி
ம் சரிங்க தோழி ஆ எனக்கு ரொம்ப ச நானு சாப்பாட்டு பிரியை அப்டின்னு சொல்ற அளவுக்கு இல்ல சாப்பாடு எனக்கு ரொம்ப புடிக்குந்தா ஆ இன்னொன்னு வீட்ல சமைச்சி சாப்புட்றத விட எனக்கு வெளில சாப்புட கொஞ்ச ரொம்ப புடிக்குந்தா இது சாப் வீட்லன்னா நம்மளே சமைச்சி நம்மளே சாப்டும் போது அது நம் நமக்கு ஒரு மாரி அவ்ளவா புடிக்காது இன்னோன்னு த்தா கடைக்கி போறோ அப்டின்னா கடேல போய் சாப்புட்றோ அப்டின்னா என்னோட கணவர் கூட என் கொழந்தைங்க கூட சாப்டும் போது எனக்கு புடிக்கு ஏ கணவர் கேட்டு கேட்டு எனக்கு என்ன புடிக்கு அப்டிங்கிறத அவங்க கேட்டு கேட்டு எனக்கு எனக்காக வாங்கி குடுப்பாங்க அப்டியா ஆ ஆமா அப் இப்ப அவுங் கூட சாப்டும்போது எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியாவு இருக்கு சந்தோஷமாவு இருக்கு இன்னொன்னு எனக் என்கு ரொம்ப புடிச்ச சாப்பாடு அப்டின்னா ஃப்ரைட் ரைஸ் அதுதா நா அதிகம் மா ஹோட்டல்ல போய் சாப்புடுவே இன்னொன்னு எ ஹஸ்பண்ட்டு வந்து ஹோட் டல்லதா வேல பாக்குறாங்க அப்டிங்கும்போது டெய்லி நைட்டு ஃப்ர ஃப்ரைட் ரைஸோட வருவாங்க ச ஆமா இன்னோன்னு வீட்ல வந்து இப்ப நம்ம எதாது ஆசப்பட்டு கேட்டா இப்போ திடிர்னு பிரியாணி சம சாப் புட்னும்போல இருக்கு அப்டின் சொன்னோம்னா வெச்சுங்கள உடனே அது நம்ம சமச்சி நம்ம சாப்பட்ணுமா அப்டின் நம்ம கவலப்பட வேண்டா எ கணவரே எடுத்துட்டு வந்து சமச்சி உனக்கு புடிக்குமா இது உனக்கு என்ன சாப்பட்ணு தோணுது எனக்கு பிரியாணி இன்னிக்கு சாப்புட்ணு போல தோணுது அப் அப்புன் சொல்ட்டு நா அவுங்கள்ட்ட அவுங்கள்ட கேக்க மாட்ட நார்மலா நானே சொல்லிட்டு இருப்பே ஆ எனக்கு இன்னிக்கு பிரியாணி சாப்பட்ணும்போல இருக்கு ஆனா செய்ய கடுப்பாகுதே அப்புன் நம்ம சொன்னோன் வெச்சீங்களே உட்னே என்னைய சமைக்க சொல்றதுக்காகவேதானடி நீ சொல்ற அப்டின் சொல்லிட் ட்டு உடனே அவுங்க போய் எடுத்துட்டு வந்து ஆசயா அவுங்க நமக்காக செய்யும்போது அவுங்களுக்கு ஒரு சந்தோஷோ நமக்கு ரொம்ப அது சந்தோஷோ இல்லையா நமக்கு புடிச்சத நம்ம கணவர் நமக்கு செஞ்சி குடுக்குறாங்களே அப்டின் நனைக்கும்போது அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா
அத உடனே அவுங்க செஞ்சி குடுத்துருவாங்க அதுவு அவுங்க அவுங்க சமைக் பக்கிறது அப்டிங்கறப்போ ரொம்ப எனக்கு பிடிக்கு ரொம்ப நல்ல ருசி சியா ருசியா சமைப்பாங்க அது எனக்கு புடிக்கும்
கண்டிப்பா செரி செரி வேற இந்த ஆ குளிர் பாகனங்கள்லா சொல்லுவாங் இல்லிங்ளா இப்ப நம்ம வீட்லயே தயாரிப்போ இல்லிங்ளா இந்த ஜூஸ் ஐட்டம்ஸ் அந்த மாரி இதுல உங்களுக்கு எது புடிக்கும் நீங்க ஹோட்டல்ல இருந்து வாங்க இது புடிக்குமா இல்ல நீங்க நம்ம வீட்லயே வந்து பழங்கள்லா வாங்கிட்டு வந்து எடுப்போ இல்லிங்களா
அ வீட்லயே எங்க இப்ப வெயில் காலோ ஆய்ருச்சி இல்லியா இங்க எ கணவரு வந்தா அந்த நன்னாரி எ நன்னாரி இன்னொரு பாதாம் பிசின் அப்டின் சொல்ட்டு கடைல் விக்கு இல்லியா ஆ அது இன்னொரு இன்னொரு ஒரு வேற வேற எதோ இருக்கு சப்ஜா விதை ஆ ஆமா அது எல்லாமே வந்து எ கணவர் வாய்ங்னு வந்து குடுத்துருவாங்க வெயில் நேரமா இருக்கறதுனால அது நாங்களே வீட்ல செஞ்சு சாப்படும் போது சாப்ட்ருவோ கடைல அவ்ளோவா வாங்க மாட்டோ வீட்ல செய்யறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா
சு நமக்கு வேணுங்கற அளவுக்கு சாப்ட்ருவோ இப்ப யாராவது நமக்கு இப்ப இந்த இந்த நாள் எல்லா வீட்டுக்கு வீட்ல விசேஷோ வெச்சிருக்காங்கன் சொல்ட்டு பத்திரிக்கைலா வெக்கறதுக்கு வருவாங்க அப்டிங்கிறப்ப டக்குன்னு நம்ம வீட்லயே செஞ்சி குடுக்கும்போது நா வீட்லயே போட்டு குடுக்குறாங்களே அப்டின்னு அவுங்களுக்கு மனசுக்கு கொஞ்சோ திருப் தியா இருக்கு நமக்கு செர் வந்தவங்களுக்கு நம்ம வீட்ல நம்ம கையால செஞ்சி குடுத்தோ இல்லியா அப்டிங்கறப்ப மனசுக்கு நமக்கும் மகிழ்ச்சியா இருக்கு
செரிங்க செரிங்க
ம்
அப்போ நீங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உ வீட்லேயே செஞ்சிருவீங்க சேரிங்க இப்ப சப்ஜா வெதையவே பாத்தீங்கன்னா
எப்யாவது தா போய் சாப்பிடுவோ அது எனக்கு புடிக்கு எப்பயாவது ஒரு டைம் அப்டிங்கறதுனால பிடிக்கு
ஆமா எப்வுமே கடயில சாப்பிட்டா அது நல்லா இருக்காது அது இல்லாம நம்ம உடம்புக்கு கேடு கூட இல்லேங்களா அதனால நம்ம வீட்ல சேர் பாதி அதாவது அபூர்வமா ஏதாவது ஒரு நாள் நம்ம போய் இப்ப சாப்பிடலா
ம் ஆமா அது நம்ம கணவர் கூட குழந்த கூட நேரம் போக்குறத்துக்காக போன மாரி இருக்கு க்கு ஒரு பொழுதுபோக்குக்காக போன மாரி இருக்கு அப்ப சாப்பிடுபோது நமக்கு மனசு மனசு மகிழ்ச்சியா இருக்கு எப்போதுமே கட சாப்பாடு அப்டிங்கறப்ப அது அது நமக்கு புடிச்சக்கது இல்லயா அது ஒத்துக்கவு ஒத்துக்கது இல்லயா நமக்கு
கண்டிப்பா கண்டிப்பா சரியா சொன்னீங்க அது வந்து உடலுக்கு கேடுதா நம்ம அப்டி சாப்டுறது வந்து நம்ம உடம்புக்கு கேடாதா இருக்கு தோழி அதனால நம்ம எப்டி சேரியா இருக்கணு
ஆஹ
இப்டிதா பண்ணணு அப்டின்னு சொல்லி ஏன்னா நம்ம வந்து நம்ம பண்றதுப்பதா நமக்கு குழந்தைகளு முடிப்பாங்க இல்லேங்களா ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எப்வுமே கட சாப்பாடு அப்டிங்கற மாறி ஒரு ஆர்வத்திலயே இருப் பாங்க
ஆமா அது நமக்கு இப்ப நம்ம உடம்புக்கு அது வந்து சரியா வராது தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி அதுவு குழந்தைங்களுக்கு குடுத்தோ அப்டின்னா
நம்ம ஆ ஆமா நம்மளோ டேஸ்ட்டுக்காகல்லா அஜினா மோட்டோ அந்த மாதிரில்லா சேப்பாங்க இல்லயா அது நம குழந்தைங்களுக்கு ஒத் ஒத்துக்காது நமக்குமே ஒத்துக்காது அத கொஞ்சோ தவிர்க்கறது ரொம்ப நல்லதுதா
கண்டிபா கண்டிபா
ம்
என்னா இப்ப நம்ம குழந் புள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குபோது அவங்களுக்குமே ஒரு சில சமய வந் இந்த உணவு சேராம ஃபுட் பாய்ச மாரி ஆயிடுதுன்னு சொல்லி சொல்றாங்க
ஆமா தோழி
அதனால நம்ம முடிந்த வரை ஹோட்டல்ல தவிர சாப்பிறத தவிர்த்துட்டு நம்ம வீட்ல செஞ்சு சாப்டுறதா நல்லது கூட அப்டிங்கற மாரி சொல்றாங்க
ஆமாங்க தோழி அதுவு உண்மை அதுதா நல்லது
சேரி நீங்க ச சமையல்ல வந்து சைவப்பரியரா இல்ல அசைவப்பரியரா
ஏன்னா நா அசைவ பிரிய தா
அப்டிங்களா அசைவத்துல உங்களுக்கு ரொம்ப புடிச்சது
எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நண்டு ரால் அது அது
இறைச்சி கோழி இறைச்சி மீன் இதெல்லா பிடிக்காதுங்களா
மீன்ல்லா புடிக்கு ஆட்டு இறச்சி நா சாப்பிட மாட்டே ஏ கணவருக்கு ரொம்ப பிடிக்கு அவங்களுக்கு பசங்களுக்கு மட்டு செஞ்சு கொடுப்பே அது எனக்கு என்னமோ புடிச்சுக்காது அத நா சாப்ட மாட்டே கோழி சாப்பிடுவே அதா அது வந்து எனக்கு இந்த நண்டு ராள விட கம்பஹ ஒத்து பாக்கு போது எனக்கு இதுதா வந்து எனக்கு பிடிக்கு ஒரு எனக்கு க கறி அவ்ளவா புடிக் காது தோழி புடிக்காதுங்கறத விட நா அது எப் எப்டி செஞ்சாலு அது எனக்கு என்னமோ நல்லாஇலாதது மாதிரி தோணு இது நண்டுறால்னா எனக்கு புடிக்கு அ அம் எனக்கு புடிக்கு என் கணவருக்கு புடிக்கு அன்னக்கின் நேரம் பாத்து என் கணவர் அதிகமாவே சாப்டுவாங்க இன்னொன்று சொல்லுவாங்க இன்னக்கி ரொம்ப திருப்தியான உணவு ம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது இந்த சாப்பாடு அப்டின் சொல்லு போது எனக் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மள பாராட்னொனே நமக் ஒரு சந்தோஷ தன
இப்ப அதுவு சமயல் விஷயத்துல பாராட்னா சொல்லவா வேணு நமக் கே கண்டிப்பா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லிங்ளா
ம் நீங்க நல்லா சமைப்பீங்ளா தோழி உங்களுக்
நா ஓரளவுக்கு சமைப்பே தோழி நா வந்து பாத்தீங்கனா சய்வத் அத்த விட அசைவம் தா அதிகம் நல்லா சமைப்பேன் அதுவும் பாத்தீங்கனா நீங்க இறாலு இந்த நண்டு இதெல்லா சமச்சது கடையாது அது கோழி ஆடு அப்புறம் மீன் இது மட்டு தா சமைப்பே வேற அதிகம் முட்டை அப்புறம் கருவாடு இதெல்லாம் சமைப்ப மத்தபடி இந்த இறால்லல்லா எனக்கு சாப்ட்டு பழக்கொ இல்ல இது பழக்கயில்ல ஆமா ஏனா அப்பதுலருந்து பாத்தீங்கனா இத ரெண்டுமே சுத்தமா
இல்ல இல்லால்ல
இப்போ திருமண ஆனதுக் அப்பற தா அந்த மாரி ஒரு உணவு வந்து அன்றாடமா நெறைய பேரு சாப்ட்றாங்கனே எனக்கு தெரியு
அப்புடி அத்
ஆமா இங்க நம்ம இந்த ஊருக் வந்ததுக் அப்பறந் தா வந்து எனக்கு தெரியவே செஞ்சிச்சி முன்னாடியெல்லா எங்க ஊர்லல்லா பாத்தீங்கனா இந்த கோழி ஆடு மீன் கருவாடு இந்த மாரி இது மட்டுந்தா சமப்பாங்க நண்டு இறால்லலா பாத்தீங்னா அது அவ்ளோபி யாரு சாப்ட மாட் ஆமா ஆமா ஆமா இங்கதா நறைய க்யு அவரு சாப்டுவாரு ஆனா பாத்தீங்கனா அதிகொ சாப்பட மாட்டாரு இந்த கோழி ஆடு இதெல்லா சாப்டற மாரி அத சாப்ட மாட்டா
ம்
பழக்கமில்ல வெளில நீங்க வாங்கி குடுத்தீங்க யாராது செஞ்சி வந்து குடுத்தாங்கனா இத கொஞ்சோ சும்மா ருசி பார்க்க சாப்டுவாங்க அவ்ளதா ஆமா ஆமா ஆமா இது தோழி நம்ம நேரோ முடிஞ்சது நம்ம அடுத்த அழைப்புல கண்டிப்பா சந்திக்லா தோழி
கண்டிப்பா தோழி ம் நன்றி தோழி ம் ம் அவங்க ஆத்தா